என்னோட நேம் தேன்மொழி
ஆ ஓகே தோழி ஓகே தோழி எப்டி இருக்கீங்க நலமா இருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நானு ரொம்ப நல்லா இருக்கே சாப்ட்டாச்சா
ஆஹ சாப்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு
அ நானும் சாப்பிட்டேன் தோழி இங்க வந்துட்டு மத்தியானம் சமைச்சதுதான் அப்படியே நைட்டுக்கு சாப்
ஆ அதேதான் நானும் உ மதியம் சாப்பிட்டதுதான் போ
மதியனம் இன்னிக்கு இங்க என்ன சமைச்சோனா சாதம் வச்சுட்டு ரசம் வெச்சிட்டு கிச்சன் சிக்கன் கிரேவி பண்ணிட்டேன் தோழி
உம் உம் நான் சிக்கன் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் சிக்கன் வந்து கொஞ்சம் டிரையா நல்லா வறுத்து அது மாதிரி பண்ணியாச்சு ரசம் வந்து இப்ப கொஞ்சம் வெயில் டைம் இல்ல அதனால ரசம் கொஞ்சம் சூடு வேற ஆனா ரசம் வைக்கல குழம்பும் கொஞ்சம் வருது வெச்சாச்சு அது அப்படியே நைட்டும் கொஞ்ச அப்படியே முடிஞ்சு ந்துச்சேய பையன் ஹஸ்பண்டு பங்க்ஷன் போயிட்டாங்க கொஞ்ச இருந்துது மிச்சம் கொஞ்ச இருந்துது அதை நான் சாப்பிட்டேன் என் பொண்ணுக்கு இட்லி மட்டும் ஊத்தி குடுத்த அத சாப்ட்டு முடிச்சிட்டா அவ்வளோதான் முடிஞ்சுது செ எப்படி போச்சு இன்னைக்கு நாள் உங்களுக்கு
ஆஹ ரொம்ப சூப்பரா போனச்சு தோழி இன்னைக்கு ஞாயிற்த்துக்கிழமை வேற ஆஹ் எங்கயு போகல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி சமைக்கிற வேலையில இறங்கிடுவோமே சொல்லிட்டு அப்புறம் நானே சமைச்சுட்டேன்
உம் உம்
ஹ எப்போ அம்மா சாப்பாங்க அப்படி நான் இன்னிக்கு சமை
ஆஹ நீங்க என்ன பண்றீங்க எங்க இருக்கீங்க
நான் என்ன பண்ண வீட்லதான் இருக்கேன் இப்ப எல்லாரு வீட்லதான் இரு
இல்ல வொர்க் பண்றீங்களா வேலைக்கு போறீங்களா இல்ல வீட்ல இரு
இல்ல இல்ல நான் படி க்கிறேன் தோழி
அப்படியா ஓகே ஓகே ஆ மேரேஜ் ஆயிடுச் சோன் நெனச்ச அது மாரி கேட்டே நீங்க சமச்சீங்க சொன்னீங்ளா சோ நீங்க ஆ கல்யாணாய்
ம் ஆயிடுச்சி ஆயிடுச்
ஓ படிச்சிட்ருக்கீங்ளா ஓ சேரி செரி செரி என்ன படிக்றீங்க எங் நா ஹவுஸ் வைஃப் தா வீட்ல தா இருக்கே ரெண்டு பசங்க இருக்கு பசங்க பாத்துட்ருக்கே பாப்பா கொஞ்ச சின்ன வயசு ரெண்ர வயசு ஆகுது அதனால எ எது ஒர்க்லா போவ்ல தம்பி பைய ஒருத்தவ இருக்கா ஸ் கூல் போறா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ ஆ வீட்லதா இருக்க நானு
ஓ ஓகே தோழி பி எட்டு தா தோழி
ஓகே ஓகே ஆ பரவால அப்பறோ
ம் அப்பறோ ஸ்பெஷலாதா இன்னிக் டீ தா பண்ணனு ம் அப்பறோ வேற என்ன நம்ம ஆ உங்க ஊர்ல உள்ள கோயில்கள பத்தி சொல்லுங்க எதாது ஃபேமஸ்ஸன கோயில்ருக்கா
ம் நறைய இங்க ஃபேமஸ் கோவில் வந்து சிவன் கோவில் நறையா இருக்கு இங்க கடலூர்ல ஒரு கோவில் இருக்கு எங்க வ பா பாண்டிச்சேரி கிட்ட பாகூர்ன்னு சொல்லுவாங்க அங்கயு ஒரு சிவன் கோயில் நல்ல ஃபேமஸ் ஆனா சிவன் கோயில் தா அப்பறோ லாக் ச தூரத்துலதா எல்லாமே இருக்கு இது வந்து கொஞ்சோ நடு ஏரியா மாதிரி பாண்டி தமிழ்நாடு நடுவுல நாங்க இருக்கற எடோ அதனால இந்த பக்கோ போனாலு கோவில் வரு இந்த பக்கோ போனாலு கோவில் வரு சிய சிதம்பரமு கொஞ்சோ தூரோ அப்பறோ இப்பிடி போனா மயிலமு கொஞ்சோ கொஞ்ச தூரந்தா எல்லா ஒரு ஒன்றர மண் நேரோ அவ்ளோ தூரத்துல போயிடலா முருகர் கோயில் போனாலு போலா இங்க நடராஜர் கோயில் போனாலு போலா சென்ட்று தமிழ்நாடு பாண்டிச்சேரி நடுவுல இருக் கோ நாங்க
ஓ ஓகே ஓகே ஓகே அதே மாதிரி இங்க என்ன கோயில் ஃபேமஸ் அப்பிடின்ட்டு பாத்தீங்க அப்பிடின்னா அ இங்க சிவன் கோயில் இருக்கு அது மட்டு இல்லாம இந்த
இன்னைக்கு பௌர்ணமியா இன்னைக்கு பௌர்ணமியா உங்களுக்கு தெரியுமா இல்ல நான் இப்பதான் ஒருத்தவுங்கள ஸ்டேட்டஸ்ல பாத்தேன் பௌர்ணமி விளக்கு பூஜைன்னு போட்ருந்தாங்க நான் பாக்கல இன்னைக் கேலண்டர் பௌர்ணமியா என்னன்னனு எனக்கே தெரியல
ஓ ஓகே ஓகே ஓகே நானும் பாக்கல பௌர்ணமி பத்தி தெரில அம்மாவாசனா கரெக்டா தெரியும்
ஆஹ் இல்ல அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும் அமாவாச முடிஞ்சு ஒரு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு வந்துச்சா என்னான்னு தெரில சே இப்பதான் பாத்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னா சரி பாக்கணும்னு நெனைச்சேன் முடிஞ்சிருச்சு நாளே இதுக்கப்புறம் தெரிஞ்சாலும் என்னா பண்ண முடியும் கிரிவலம் போலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு பௌர்ணமிக்கு போலா னு ஆஹ் உ தாய் இல்லன்னா என்ன பண்றதுன்னு தெரில முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் அடுத்த வாட்டி தான் பாக்கணும் இதோட நீங்க போவீங்ளா கிரிவலல்லாம் போயிருக்கீங்களா திருவண்ணாமலைக்கு
இல்ல தோழி நா இதுவரை போனதில்ல ஆனா என்னோட ஃபிரெண்டஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க
உம் நானே வந்து ஆஹ் நானே போறோம் மொத மொத போறப்ப கொஞ்ச பயமா இருந்துச்சு இது வரைக்கும் அவ்வளவுல்லா தூரல்லா நடந்தது கெடையாது நம்ம எப்டி நடப்போமான்னு கொஞ்சம் இதா தான் இருந்துச்சு ஆனா சிவன் மேல பாரத்தை போட்டுட்டு ஆரம்பிச்சோம் எப்டியோ முடிச்சாச்சு நல்லபடியா அது ஒரு ரெண்டு வாட்டி தா போனேன் மூணாவது போக முடில அதுக்கப்புறம் அப்டியே தடுத்துட்டே வந்துச்சு இன்னும் போல நான் நசுறா அதான் எப்டியாவது இந்த பௌர்ணமிக்காவது போகணும் போயிட்டு வரணும் சிவன் கூப்புட்டா தான் போக முடியும்ன்னு சொல்லிருக்காங்க கொஞ்ச நெறைய பேர் அது இந்த வாட்டி ஏதோ நிறுத்தி வச்சிருக் கற மாரி இருந்துச்சு சரி நம்ம எப்டியாது தடைய மீறி போய்ட்டு வந்தர்ணும்னு நெனைச்சிட்டு இருந்தேன்
ஓகே தோழி ஓகே தோழி கண்டிப்பா பிளான் பண்ணுங்க போகலாம்
ஆஹ் சொல்லுங்க
ஆஹ் கண்டிப்பா பிளான்
ஆஹ் ஆஹ் ஆஹ் உம் ஆமா ஆமா இல்ல பிளான்ன்றதவிட நம்ம நம்மளே நெனைச்சாலும் ந அ அவுங்க வ கூப்பணுமாப்பா அந்த இது வரணும் அப்பதான் நம்மளால போக முடியும் இல்லன்னா ஏதாவது ஒண்ணு வந் வந்து தடுத்துட்டே தான் இருக் குன் சொல்லுவாங்க அந்து சில டைம் நடந்துருக்குதா எனக்குமே போயிலான்னு முடிவு பண்ணுவோ அப்புறோ அந்த நேரத்துல பாத்து வேற ஏதாது வந்து அத நிறுத்திடு போக முடியாம் பண்ணிடு அது மரிலா இருக்கு அம்மா அப்பாலா எப்டிரு காங்க
அ எல்லாரு நலமா இருக்காங்க தோழி அதே மாதுரி இப்ப நாங்க இருக்குற ஊர்லயு ஒரு கோயில் ஃபேமஸா இருக் கு அந்த பெருங்காரை அடி மீந்த அய்யனார் கோயில்னு ஒரு கோயில் அது அது வந்துட் டு குதுரோ இருக்
அ அய அய்யனார்னாலே குதுர இருக் கு தாங்க கன்ஃபாமா
ம் அது வந்துட்டு இந்த பெரிய குதுர அதாவ்து ஆசியாவுலயே ரெண்டாவது பெரிய குதுர ம்
நீங்க போயிருக்கீங்ளா போவீங்ளா அடிக் கடி
ஆ போவே தோழி திருவிழா அப்ப கண்டிப்பா போயிருவோ ஆ
நடுவுல்லா எது போமாட்
இல்ல இல்ல நாங்க இருக்குறதுலேந்து அதுக் கொஞ்ச தூரோ அது மாசி மஹோ அன்னக்கி திருவிழா வரு
ஒ ஒ ஒ அன்னக்கு அன்னக்கு அதிக்மாவே கூட்டோ இருக்கு மாசி மகம்னாலே எல்லா கோவில்யு முக்கவாசி கூட்ட அதிக்மாவே இருக்கு இது மாரி டைம்ல இன்னு ஸ்பெஷலாருக் கோல்ல வேற
ம் ஆம் ஆமா அதுனால
னால இங்க இது தவஷோலா குடுப்பாங்ளே அந்த எடோ மறந்துர்ச்சு பேர் வரமாட்டுது இங்க கூட ஃபேமஸா இருக்கு ஒரு எடோ உங்க எ எறந்தவ்ங்ளுக்கு எல்லா ஒரு வர்ஷத்ல ஒரு வாட்டி திதி குடுப்பாங்க வீட்ல குடுக்காதவங்ளா வந்து ஒரு எடத்ல குடுப்பாங்க பாத்தீங்ளா பேர் வர மாட்டுது இங்க ஒரு கோவில் இருக்கு அங்கதா இந்த மாரி குடுக்குற எடோன்னு அங்க அங்யு செம நல்லா சிவன் சாமியு இருப்பாரு இந்த மாத்ரி இது பண்றதல்லா ஒரு கொள இருக்கு குடுத்துட்டு அங குளிச்சுட்டு அங்யு நல்ல திருவிழா மாரி பயங்ர ம்மா செலிப்ரேட் பண்ணுவாங்க
அவ் ஓ ஓகே ஓகே
போ தூங்குவீங்க நைட்டுலா லேட் ஆகுமா இல்ல படுத்துருவீங்களா
இந்நேர எப் இந்நேரோ எப்போவுமே தூங்கிடுவ தோழி இன்னைக்கிதா கொ ஆமாமா இன்னிக்கு தூக்கமு வல்ல மத்
ம் மதியோ தூங்கிட்டீங்களா அதேதா அதேதா ஜிக்கன் சாப் கொஞ்சோ ஹெவியா சாப்ட்டா தூக்கோ வந்துடு அது நானு கொ என்னையு தாங்க முடியாம தூங்கிட்ட நானே எப்பயு பா தூங்க மாட்ட மதியத்துல இன்னிக்கி எதோ தெரில தூங்கி பாத்த மணி அஞ்சு ஆயிடுச்சு ம் கேழுந்து அப்பறமா பா பயலு பசங்க எல்லா தூங்கன்னால நானு படுத்ததுக்கு சைலண்டா இருக்கவு தூங்கிட்ட நானு
ம் அதனால தா சேரி தூக்கமே வர்ல சேரி அப்டி சொல்லிட்டு அப்றோ சேரி தூக்கோ வர்றப்ப தூங்குவோ
ஆமா ஆமா ஆ ஆமா ஆமா ஆம் ம்மா அது யேன் மதியோம் தூங்குனாலே கொஞ்சோ கண்டிப்பா நைட் லேட்டா தா தூக்கோ ஆவா அதுக்காகவே தா நா மதியோ தூங்க கூட மாட்ட சில சில டைம்லா ரொம்ப நேரோ தூக்கோ வராது ரெண்டு மணி வரைக்கும்லா கூட முழச்சு இருந்துட்டு என்னடா இ இது இதுக்கு மேல எப்ப தூங்கி கால்ல எப்டி எழுந்திருக்குதுன்ற பயத்துலதா தூங்கவே ஆரம்பிப்ப நானு
ம் அது நம்ம ரொம்ப லேட்டா தூங்கிட்டோனா அப்றோ காலைல தூக்க வரு
ஆமா ஆ காலைல விடிய களம்பற தூக்க வரு நீங்க நாங்களாது சரி வீட்ல இருக்கோ எதோ ஒன்னு தெரியு நீங்க போ காலேஜ் எல்லா வேற போணுல்ல
அ இல்ல இப்ப லீவு தா தோழி மூ அஞ்சி தேதிக்கு மேலதா ஓபன் பண்ணுவாங்க
ஓ இப்ப இப்ப இப்ப லீவ் விட்றப்ப எல்லாருக்கு இந்த சம்மர் லீவ் மாரி ஒங்ளுக்கு லீவ் விட்ருவாங்களா
ஆ ஆமாமா லீவ் உண்டு எக்ஸாம் இப்பதா முடிஞ்சிருக்கு சோ லீவு அஞ்சு தேதி திறப்பாங்க இல்ல கொஞ்ச அட்மிஷனு அடுத்த அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுற மாரி இருந்தா பதினஞ்சு
ஓ செரி நீங்க இப்ப எந்த இயர் படிக்கிறீங்க
ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட்டட் ஆய்டு ச்சி எக்ஸாம் முடிஞ்சி முடி முடிஞ்சிருச்சு அடுத்து செகண்டு
பண்ணுங்க
ஆ ஓகே தோழி தேங்க்ஸ்
கவர்மெண்ட் ஜாப்ஸ்லா எதா ட்ரை பண்ணுவீங்களா இத படிச்சிட்டே எழுதுறீங்களா
படிச்சுட்டே எழுதனு தா மைண்ட் செட் இருக்கு
ம் அது ஒரு பக்கோ ட்ரை பண்லால நீங்க படிக்கும் போதே அதையு பண்ணாதா படி படிச்சிட்டே இருக்க டைம்ல எழுதுனா ஒரு ஒரு இதா இருக்கு அதுவு ட்ரை பண்லால
ம் அதுவு தா தோழி ட்ரை பண் ணணு ஏனா அதுதா எல்லாரு சொல்றாங்க படிக் கும் போதே ஒன்
ஆமா ஆ ஆமா ஏன்னா கே நம்ப கொஞ்சோ முடிச்சுட்டு அதுக்கப்புற த அத எடுத்து படிக்கணு கஷ்டமா நம்புளுக்கு இருக்கு அது ஒரு மாதிரி இருக்கு நீங்க வந் படிக்கும் போதே ட்ரை பண்ணுங்க ஏனா படிக்கிறீங்க இல்ல அந்த ப டைம்லியே இன்னு கொஞ்சோ படிச்ச மாரி இருக்கு எழுதர் துக்கு ஈஸியா இருக்கு அதா நல்லது இப்போ நா கூட இப்ப எக்ஸாம்லா எதா எழுதுணுன் ட்ரை பண்றே ஆனா இப்ப ஃபஸ்ட்லந்து ரொம்போ ஒரு கேப் உட்டுட்டனா ஒரு பத்து வர்ஷோ ஆயிடுச்சு புக்கல்லா எடுத்து இப்ப திருப்பியு புக் கெல்லா எடுத்து படிக்குணுன் நெனச்சாவே படி க்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு மைண்டு இந்த பசங்க இதுலியே ஓடுதா செட் ட்டாவ் மாட்டது அது எப்டியோ போவுது ஒரு பக்கோ எல்லா
ஓ ஓகே ஓகே தோழி நமக்கு நேரோ கடந்துருச்சு நம்ம ஆஹ் நன்றி தோழி